எ இருக்கீங்க வேலை எல்லாம் முடிஞ்சச்சா
ஆஹ் வேல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்பப்ப போய்க்கலாம் போய் பண்ணிக்கலாம் நீங்க முடிச்சு ட்டீங்களா எல்லா வேலையும்
நான் பசங்க காலையிலயே ஸ்கூலுக்கு போகும்போத எல்லா வேலையும் முடிச்சாச்சு
ஹ ஓகே ஓகே கிரேட தான் சிஸ்டர் நீங்க அப்புறம் அவ்ளோ நேரம் என்ன பண்ணுவீங்க
அவ்வளவு நேரம் என்ன பண்ணுவோனா வீட்ல வேலைய அதுக்கப்புறம் துணி தூக்கிற வேலை இருக்குல்லா
ஓ அப்ப என்ன இது போய் துணி துவைக்கணும் இனிதான் ஹலோ ஹலோ ஹலோ பேசுறது கேக்கல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் பேசுறது கேட்கவே இல்ல சுத்தமா